ஹலோ கேக் ம் கேக்
என்ன தெரிமா சொல்ணுன்ட்ருந்த அது வந்து நம்ம பெருசாலா எதிர்பாத்திடமாட்டோல அதாவது நீ இருவத்திநாம்ல என் கூட பேசுணு எனக்கு அது வாங்கி தரணு இது வாங்கி தரணு அங்க கூட்டு போணு இங்க கூட்டு போணு அப்டியே தா எதிர்பாப் மா எதிர்பார்ப்பவளா க்கவே இருக்காது ஆனா அவன் நெனைக்கிறது நா வந்துட்டு எஃபர்ட்ஸ் போடுனு நா வன்ட்டு கேட்டுக்கே பென்சிட்டு ருந்தன் பாத்தியா
ஆமா
ட்டு அவன் நெனச்சது என்னானா எஃபர்ட்ஸ்னா நா வந்துட்டு அவன்ட்டு அவன் வந்து எனக்கு அவனோட டைம் ஃபுல்லா எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுனும் ரொம்ப நேரோ என்ட்ட பேசுணு அப்டிதா நெனைச்சிட்ருக்கான் இன்னிக்கு நா பிளாக் பண்ணப்பக்கூடியு அதுத்தா அவ் அவுங் வாயிலந்து வந்தது அதுதா உனக்கு வந்துட்டு நா இருவத் நாம் நேரோ உங்குடயே பேசிட்ருக்குனு உனக்கு ஆச நா பண்ணாட்டு இப்டிதா நீ வேண்டான்னு சொல்லுவே அப்டின்னு சொன்னா
ஓ அ
ன் அப்டி சொன்னா ஆனா நா அதுல்லா எதிர் பாக்க மாட்டோ இந்த ரெண்டு நாளும் எனக்கு தெரியான ஆச்சிரியமாயிருச்சு நா எ அவன அவாய்ட் பண்ணும்போது நா என்ன கேட்ணோ அதெல்லா எனக் கெடச்சிது அதாது நா கேட்டுது நா இப்ப கேட்டு கெடைக்குறதில்ல முன்னாடி கேட்ருந்தன்ல்ல அட்டென்ஷன் எஃப்போர்ட்ஸ் அது எனக் கெடச்சது ஃபஸ்செல்லா வந்துட்டு நைட்டு தூங்கும்போது கூப்ட்ருவோ கூப்ட்டுட்டு நாலு மண் நேரோ ஆறு மண் நேரோ கால் இருக்கு உன்ட சொல்லிருக்
ஆமா மா மா அ
கால் இருக்கு செரியா அப்ப அப்டியே தூங்கிருவோ அப்ப அப்டியே கால் இருக்கும் காலையில எணிச்சிட்டு எ கூப்ட்டுட்டு நா தூங்கி நா அவன காலையில அவன் எணுச்சனா கால் அப்டி இருந்துச்சின் வெயி அவ் ஓட ஒர் ஒரு சின்ன சவுண்ட் கேட்டா கூட எனக்கு முழிப்பு வந்துரும் காதுலயே தானே இருக்கும் அப்டி முழிப்பு வந்து அ நா குலுக்கு ஸ்கூலுக்கு கெளம்பறது சொல்லிட்டு அ நேரமா வந்துருனு சொல்ட்டு வச்சுருவோ
ம்
தெரிஞ்சு ஆனா இந்த ரெண்டு நாள்ல வெள்ளிக்கெழம சரியா வெள்ளிக்கெழம இத்தன அந்த இத்தன வெள்ளிக்கெழம இந்த ஒன்ற வருஷொ எத்தன வெள்ளிக்கெழம இருந்துருக்கும்
ஆமா
ன்ற வருஷொ வெள்ளிக்கெழமையில ஒரு வெள்ளிக்கெழமக்குடியு அவன் ஜும்மா முடிச்சுட்டு வந் முடி முடிக்றதுக் முன்னாடி எனக் கூப்ட்டதே கெடையாது அதாவ்து காலில எனக் கூப்ட்டதே கெடையாது எல்லா வெள்ளிக்கெழமையுமே அதாவ்து சில வெள்ளிக்கெழமையில ஸ்கூல்ல போயிரு பாதி வெள்ளிக்கெழம அப்டி இல்லாம லீவ்ல வெள்ளிக்கெழம இருக்குல அதுல ஒரு வெள்ளிக்கெழம கூட அவன் காலையில என்ன கூப்ட்டது கெடையாது
அ
ஜூம்மா முடிச்சுட்டு வந்து ஒரு மூணு நாலு அஞ்சு அப்டிதா இல்லனா நைட்டு அஞ்சு மணிக்கு இல்லாட்டி அப்டி அஞ்சு எங்யோ சாயா குடிக்றதுக் எங்கயோ எப்டி போயிந்தாலு நைட் தான் அப் டி தா இருந்துச்சு ஆனா இது முந்தா நேத்து வெள்ளிக்கெழம பத்து மணிக்கு காலு பத்து மணிக்கு கூப்ட்டு மோட்டு பயன் வந்துட்டு துணி அயன் பண்ணிட்டு இருக்கான் அவன் பய்னொரு மணி குளிப்பா பய்னொரு மணி குளிச்சுட்டு பனெண்ட் மணிக்கு போய் பள்ளியில போய் ஒக்காந்துருவா பனெண்ட் மணிக்கே அப்போ அவன் பத்து மணிக்கு அயன் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு கால் பண்றான் எல்லாரு மேல தானே இருப்பாங்ளுன் கீழ் வீட்ல இருந்தான்
ஓ
எல்லாரு மேல் வீட்ல இருக்குனு கீழ் வீட்ல இவன் மட்டுந்தான் அயன் பண்ணிட்டு இருந்தான் பத்து மணிக்கு கூப்ட்டுட்டான் கூப்ட்டுட்டு நடுவுல அவங்க அண்ணன் வந்தப்ப கூடியே அப்டியே இருனு சொல்லிட்டு போன அப்டியே பாக்கெட்ல போட்டான் பேசுறதலா எனக் கேக்குது இது ந இந் இந்த விஷ்யம் வந்துட்டு நடந்து ஒரு நாலு மாசம் இருக்கும் இந்த மாரி அவன் பண்ணது அவங்கண்ணா வந்துட்டாப் வச்சுடுவான் இப்போலா ஆனா ஃபர்ஸ்ட் எல்லா அவன் அண்ணன் வந்தா டப்புனு தூக்கி பாக்கெட்ல போட்ருவான் பேசுறதெல்லா ஒக்காந்து நா கேட்டுட்டு இருப்பேன்.
எ
வே அப்டி வெச்சு அதுக்கப்பறோ அவ்ங்கம்மா போய் கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க
ஆ
கறி வாங்கறக் துக்கு போன கட் பண்ணாம வண்டி ஓட்டு போது அப்டியே அதாது வண்டி ஓட்டு போது நா பேசாத அப்டி சொன்னே சொல்லிருக்கே அதனால நா வண்டி ஓட்டிட்ருக்கே சொல் ட்டு அப்டியே ஒரு ரெண்டு நிம்ஷோ இருன் சொல்ட்டு டப்புன் தூக் பாக்கெட்ல வெச்சிட்டு கறி வாங்குறதுக்கு எங்கே உங்க வீட்டுக் பக்கத்தில
ஓ ஏ ஏ ஆமாடி நா நெறையா வாட்டி பாத்திருக்கே உ ஆளோட அண்ணாவ நா கறி வாங் போம்போது நின்ட்ருப்பாங்க
ஆ அங்கதா கறிவாங்கனா அ அந்த லொகேஷன்ல தா பாத்தே ஏன்டி அவங்களுக்கு உம்மேல இவ்ளோ ஹெட் ரேட்டு் உனக்கே
தெரிலடி பாத்தாலே புடிக்கிலடிடி அந்த கோவோ வருதுடி
அப்போ அங்க கறிவாங்க போ கறிவாங்க போனேனு அங்க நின்ட்டே ஹலோன் சொல்லிட்டா நா நா நா வேண்ட வெறுப்பா தா பேசிட்ருந்தே ரெண் நாளு அது அங்கிருந்து பேசி திரும்ப வீட்டுக் வந்து வீட்டுக் வர்ற வரைக்கு கா ல் அப்டியே இருந்ச்சு கட் பண்ணல அவே அது வெள்ளிக்கிழம காலைல இது அவ பண்ணி நானும் நல்ல இது வெள்ளிக்கிழம காலம் கூப்ட்டு சரித்திரமே இல்லடி
உட்ரி இன்னு ஒரு அஞ்சு வர்ஷத்ல நீதா ஐன்போட்டு குடுப்பே ட்ரெஸ்யே
எ வாய்ப்பில்ல நா சொல்ட்ற நா சொல்ட்ற ஃபஸ்ட் ஃபுல்லா கேலு அதுக்கப்றோ பைய்யே என்ன பண்ணிருக்கா போனான்ல்ல தொ ஜும்மா தொழுக போனான்ல்ல
ஆமா
பயான் கேப்பே எப்போமே எப்பவ் பயான் கேட்டு வந்துட்டு இந்த மார்லா சொன்னாங்க என்ட்ட வந்து சொல்வா இந்த மாரி இருக்கக்கூடாது அந்த மாரி இருக்கக்கூடாது இப்டி சொன்னாங்க இந்த அஜ்ரத் பைய்யன எனக் ரொம் புடிக் கு அப்டி இப்டின் என்ட்ட வந்து சொல்வா எப்வுமே இல்ல அப்பப்போ தோணு போத் சொல்வா வெள்ளிக்கிழம பயான் கேட்டுட்டு அவ வந்துட் டு என்ட்ட சொல்றா அங்க வெச்சு எனக் கால் வந்ச்சு மிஸ் கால் வந்ச்சு நெனைக்கிறே நா பாக்கல தெர்ல எனக் ஞாபகில்ல வந்துட்டு என்ட்ட சொல்றா ஆனா அவே நா அலோ என்ன அப்டின் வேண்டா வெருப்பதா பேஸ்னே வந்துட்டு சொல்றா இன்னிக் நா நெனைச்சே போன் எடுத்துட்டு போயிட்டு இந்த மாரி பயான்ஸ் சொல்லுபோது அப்டியே கால் பண்ட்டு அப்டியே வெச்சர்லா நீயு கேப்பில்ல நீ வீட்ல சும்மா தானே இருப்பே செரி நீயு கேப்பில்ல அப்டி சொல்லி நா அப்டி வெச்சர்லான் நெனச்சே ஆனா செய்த்தானு செய்த்தா வந்து எங்கம்மா ரூபத்தில வந்து எங்கம்மா போன எடுத்துட்டு போ வேண்டான் சொல்லிருச்சு
ஏ
போன புடிங்கி கிருச்சு இது செய்த்தான் தா நா வந்துட்டு இந்தமேர் நெனைச்சே நானு நீ வந்து வீட்ல தானே இருப்ப சேரி இந்த புள்ள சும்மா தானே இருக்கு நாம கூப்ட்டு பயான் கேக்கறது அந்த புள்ளைக் கேக்க வெக்லா நெனச்சே நானு அ ப்டின் சொன்னா இதெல்லா எனக்கு கேட் டு எத்தன தெரிமா ஃபஸ்ட்டிருந்த அவனா அப்டியே எனக் பாத்த மாரி இந்த ரெண்டு நாள் இருந்ச்சி டி எனக் அது எதுனால்னே தெர்ல டி நம்ம வா வான் சொன்னா வரமாட்டாய்ங்க நம்ம போன் சொன்ன தா வருவாங்ளா டி
அது தாண்டி நீ ஒருத்தங்கள அவாய்ட் பண்ணு போது இப்ப பாறே இப்ப டெய்லியு இருக்குல்ல நீ பேசற குட் மார்னிங் குட் நைட்லா அனுப்பிட்டே இருக்க போரடிச்சு போயிரு சொல்றே நார்மலா சொல்றே போர் அடி ச்சு போயிரு ம்
ஆமா கரெக்ட்டு தா க்ரெக்ட்டு தா அதா நா வீணா ஒரு கோட்டு கூட இருக்குல்ல நம்மகிட்ட ஒரு ஒருத்தங்க நம்ம கூட இருக்கற வரைக்கு அவ்ங்ளோட மதிப்பு நம்ம புரிஞ்சு க்க மாட்டோ அப்டினு
தங்கிட்ட அவைலபுலா இருக்கக் கூடாது
ஆமா நா இப்ப நம்ம வேல்யூ இருக்காது அங்க
கண்டிப்பா வேல்யு இரு
அதா நம்ம போவோ அப்டின் சொன்னது இன்னக்கி வந்துட்டு அப்போ என்னாச்சி காலைல அவ கூப்ட்ருந்தா எங்க அம் வீட்ல யாருமே இல்ல ஆ மந்தி சாப்ட்டு வர்ற டி சொல்ட்டு கேக்கற்த்துக் கூப்ட்ருந்தா அப்ப நீ என்னத்தையோ பண்ணுன் சொல்ட்டு வெச்சிட்ட நானு
ஆ
க்க அதுக்கப்றொ நாம்போய் என்னென்ன தெரிமா சொன்னா ஃபஸ்ட்டுல்லா வந்துட்டு நா போயிட்டு வர்ற அப்டின் கேட்ருவா அவ்ளோதா நியார் நானாத கேப்பே யார் கூட போற எங்க போற நானாதா கேப்ப ஃபஸ்ட்டல்லா
ஆ
ஏய் அ அவனே கூப்ட்டுட்டு ஆ வந்துடு சா ஃபஸ் சில டைம் சொல்லவே மாட்டாண்டி போம்போத் து ஆனா இப்ப வந்துட்டு அவனே கூப்ட்டுட்டு இந்த மேரி நா வந்துட்டு போறே இங்க போறே இவ் அப்ப நா கேட்ட யார் கூடன் கேட்டா அவ சொன்னா அதுக்கப்றொ வந்துட்டு ஓ நானா தா ஃபஸ்ட்டு கேப்ப இப்ப வந்துட் டு அவனே சொன்னா ரெ ஒரு மண் நேரத்துல ஒன்ற மண் நேரத்துல வந்தர்றே அப்டிங்றா நா என்ன சொன்ன நீ எத்தன மணிக்கு வந்தா எனக்கென்ன அப்டின் சொல்ட்டே அப்போ நா வந்த்ருவே அழுகாத வந்துர்ற அப்டின் சொல்ட்ருக்கா அதுக்கப்றொ போயிட்டா போய்ட்டு
டம்க்கு
பாத்தா அவ போனானா அவ எந்த கடக்கி போனானோ ஓ அதே கடக்கி அதே நேரத்துல் ஏ ஃப்ரெண்ட் இருக்கான்ல இப்போ சண்ட தான
ஆமா ஆமாமா
ஆ இவ வந்துட்டு எங் ஃப்ரெண்டு கூட தா போனா கூட இன்னொரு அ இன்னொருத்தங்ளு இருக் காங்க அவுங்க வந்துட்டு அவுங்களுக்கு இந்த லவ் எதுமே தெரியாது என்னோட லவ்வு தெரி சீ இவனோட லவ்வு தெரியாது இவ ஃப்ரெண்டோட லவ்வு தெரியாது அ அந்த அண்ணனுக்கு அவங்க மூணு பேர்தா போனாய்ங்க ஆ அ அங்க வந்துட்டு க இவ இங் சண்ட தான இப்போ ஏ ஃப்ரெண்டுக்கு இவ ஃப்ரெண்டுக்கு
ஆமா ஆமா
எதுமே எந்த எடத்துக் போரது எதுமே அவ்ங்களுக்கு தெரியாது ஆனா கரெக்ட்டா அவுங்களு அதே டைமு அவ்ங் ஃபேம்லியோ ட மந்தி சாப்ட போயிருக்காங்க அதே கடக்கி அதே டைமே இவங்க கீழ அவுங்க மேல இவ பாத்தா அவுங்கள ஆனா அவ பாக்லையாமா அதே கடக்கி டீ எப்டினே தெர்ல ஆனா அந்த கட ஃபேமஸ் கூட கடையாது இந்த கல்யாண மண்டவொல்லா அந்த சைட் இருக்குல்ல
ஆ
மண்டபொல்லா இருக்குல்ல அ அதுக் அந்த எடத்துல ஒரு ஃபேமஸான ஒரு மந்திக் கட இருக்கு அந்த கடைல கூட்டோன் சொல்ட்டு இவுங்குளு இன்னொரு கடைக் போயிருக்காங்க அவுங்குளு கூட்டோன் சொல்ட்டு இன்னொரு கடைக்கி போய்ருக்காங்க
ஓ அப்டி
ஆ சஹரா மந்தின் நெனக்கிறன் டீ அப்டி அந்த கடைக்கி போயிருக்காங்க ரெண்டு பேரு ஆனா இவ வந்துட்டு இவ வந்துட்டு அவன பாத்தா இவ இவ இவ ஏ ஃப்ரெண்ட் இருக்கால்ல அவ வந்துட்டு அவன பா ஆ அவங்கள பாத்தா ஆனா ஆ அவ வந்துட்டு பாக்ல அவ பாக்ல
அன்னக்கி ஒரு டைமு நா ஓன்ட்ட கால் பேசிட்ருக்கம்மோ இரி செகேண் கால் வரு அன்னக்கி ஓங்ட்ட கால் பேசிட்ருந்தன்ல ஒரு ரெண்டு மூண் நாள் முன்னாடி அப்போ கூடி நா எ ஃப்ரெண்டு ஒருத்த பத்து டைம் கூப்ட்ட எடுக்கவே இல்லன் சொல்லிட்ருந்தன்ல ப்போ உனக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு கூட அனுப்புனன்ல அழுது அனுப்ன வாய்ஸ் ரெக்காடு அன்னைக் அழுது அனுப்புன வாய்ஸ் ரெக்கார்ட் கூடி உனக்கு அனுப் னன்ல அன்னிக்கு என்ன ஆயிருக்கு தெரிமா
என்னாச்சு
ஒரே காலு நா சைலன்ட்ல ஃபோன போட்டு வந்துட்ட இருவது கால் எனக்கு வாய்ஸு இ வாட்ஸ்அப் ள்ளே போனா ஃபோனெடு ஃபோனெடு ஃபோனெடு ஃபோனெடுன் அழு அழுன் அழுகறா என்னடா ஆச்சுன் சொல்லி நா என்ன பண்ணே மனசே கேக்கல டக்குனு ஃபோனெல்லா ஆஃப் பண்ட்டு அது அடுப்பல்லா ஆஃப் பண்ணிட்டு கால் பண்ண கால் பண்ணி எதுக்கு அழுதுட்ருக்கனுதுக்கு அழு அழுன் அழுகுறா அழுதுட்டு உன்ன பாக்கணு எங்கிருக் க்க உங்க வீட்டுக்கு நா வரே உங்க வீட்டுக்கு வர மணி பத பத்து பத்து மணிக்கு உங்க வீட்டுக்கு வர்ற
அழுகவே மாட்ட அது புள்ளைய கூப்ட்டு அழுகுறான்றது அதிசய அந்த ஒரு கம்ஃபர்டபிள் ஸ்பேஸ் இருந்தா மட்டுந்தா அந்த மாதிரி கூப்ட்டு அழுகறதுக் கான ஒரு இது தோணு
அது எனமோ கரெட்டுதா அழு அழுன் அழுகறா அழுதுட்டு எனக்கு முடில என்னால தாங்க முடில உன்ன பாத்து நா பேசிட் போற நீ வா உன்ன பாக்
என்ன சங்கட என்னாச்சு
அவ ஆளு ரோட்ல வெச்சு அடிச்ட்ட இவன
டீ அந்த புள்ளை எல்லா எ கைல கெடச்சா வெய்டி டிச்சுக்குள்ள தள்ளி உட்டுருவண்
டீ என்னாயிரு க இந்த பொண்ணு வந்துட்டு து ஒரு கடைக்கு போயிட்டு வா உனை
டீ ஒரு நிம்ஷ இரு ஒரு நிம்ஷ கட் பண்ணு நா கூப்படறே எங்க த்த கூப்படறாரு இன்னாரத்துல என்னனு எங்கத்த கூப்படறாங்க கேட்டு கூப்படறே கட்